ஹலோ ஆ வணக் கம்
ஆ வணக்கம் ஹா
என்ன பண்றீங்க?
சும்மாதா சும்மாதா
ஓகே ஓகே சாப்டீங்களா?
இப்பதா சாப்டே
என்ன சாப்ட்டீங்க?
மேகி
மேகி ஏ இது சாப்டல ரைஸ் சாப்பிட்லயா?
ஆ இல்ல சாப்பட்ல
ஓ ஓகே ஓகே அப்றோ எப்டி இருக்காங்க எல்லாரு வீட்ல?
ஆ நல்லா இருக்காங்க.
நல்லா இருக்காங்களா
ம்
ஓகே ஓகே. என்ன பண்றீங்க நீங்க?
சும்மாதா
சும்மாதானா
ம்
ஏங்க யாரு இல்லையா வீட்ல ஒரே அமைதியா இருக்குது
ஆ வீட்ல எல்லாரு இருக்காங்க நா வெள்ல வந்து பேசுறே
ஓ பரவால்லயே வெளிலல்லா வந்து பேசுவீங்களா இல்ல ஒன்னுமில்ல
ஆ சேரி சேரி உங்க வீட் ல அம்மா அப்பாலா எப்டி இருக்காங்க?
ஆ எல்லாரு நல்லாதா இருக்காங்க குட் எங்க தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா?
ஆமா தங்கச்சி ஸ்கூல் போயிருக்கா.
ஓ ஈவினிங்தா வருவாங்களா?
ஆமா எல்லாரு. உங்க தங்கச்சி?
ஆமா ஸ்கூல் போயிருக்காங்க.
ம்
ஈவினிங் வருவாங்க ஃபைவ் ஓ கிளாக் மேல
ஓ ஸ்கூல் போயிருக்காளா?
ஆமா என்ன ஸ்கூல் போயிருக்காங்களா அப்பிடின்ட்டு ஆச்சிரியப்பறீங்க
இல்ல நீங்க சொல்லவே இல்லயே
சொன்னனே
ஓ சொன்னீங்களா
ம் மண்டேலந்து ஸ்கூல் போவாங்க அப்பிடின் சொல்ட்டு
ஓ அப்போ இவுளுக்கு ஃபர்ஸ்ட்டே இல்ல இன்னிக்கு
ஆமா ஆமா
ம்
ஆ இன்னிக்கு என்ன டாபிக் பேசலா இப்போ
ஆ
எதபத்தி பேசலா
நீங்க பேசுங்க நீங்க எப்புமே வேற மாரி கூட பேசுவீங்க
இல்ல இப்பதிக்கு அந்த மாரி ஆ என்ன மாரி பேசலானு சொல் எந்த டாப்பிக் அத பத்தி பேசலா
ம் உங்க ஏஜ் என்ன
எய்ட் டொண்டி என்னாச்சி
ஓ எப்போ மேரேஜ் பண்ணிக்கலான் இருகிங்
அதுவா கொஞ்ச டைம் ஆகு கொஞ்ச டைம் இல்ல ரொம்பவே டைம் ஆகு
ஏங்க செ லவ் பண்றீங்கல்ல
ஆமா
அந்த பொண்ணு ரொம்ப பாவோ
பரவாயில்லங்க என்ன பண்றது
ஆ சேதா
அதுக்க நீ எப்ப மேரேஜ் பண்ணிக்க முடியு முடியாது
நா எப்பவே பண்ணிக்கனு சொல்லியே
சொல்றே
ஓ சொல்றீங்களா சே
ஒ அப்ப நீங்க என்ன சாப்டீங்க மேகிதா சாப் டிய
ஆமா மேகி முட்ட சாப்ட்டே
அ நீங்க சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா செம்ம டேஸ்டா இருக்கு சீ இல்லங்க எனக்கு அந்த மாரி செஞ்சி சாப் டா புடிக்காது
மேகி அப்றோ
அ மேகி தனியா செய்யணு
முட்ட வேகாத மாரி வேக மாரி இருக்கணு அந்த மாரி சா டேஸ்ட்டா இருக்கு ஆ நல்லாருக்கு
சரிங்க
நீ சாப்ட்டு பாக்குறீங்களா எனக்கா எனக்கு எல்லாமே புடிக்கு
ஓ ஓகே ஓகே
ஏதாச்சு விரும்பி சாப்ரேனா சிக்கன் ரைஸ் சாப்டுவே அப்புறோ பிரியாணி சாப்டுவே இல்ல இல்ல சிக்கன் ரைஸ் அப்றோ பிரியாணி
பிரியாணி யாரால புடிக்கு உங்களுக்கு
ஆ எனக்கு புடிச்ச ஒரு பேசன் இருக்காங்க சோ அவங்க பிடிக்கு அவங்களாலா சாப்ட ஆரம்பிச்சே பிரியாணி
ஓ எப்டி டேஸ்ட்டு நல்லா இருக்குமா
ஏதோ சாப்ற மாரி இருக்கு ஒரு நாளைக்கு எச்ச சைஸ் சாப்புண்ணு ஆ எஸ்ஸஸ் தான
ஆ எஸ் எஸ்
அது சாப்புண்ணு ஆச அது அவங்க வாங்கி தரமாட் ன்ராங்க அது ஒண்ணு பண்ண முடியாது
ஓகே அவங்ககிட்ட சொன்னீங்களா கேட்டீங்களா
ஆ தெய்ரியுந் தா கேப்பே வாங்கித் தரமாட்டாங்க
ஓஹோ சென்னை தானே சென்னைல என்ன ஃபேமஸ்
சென்னைல என்ன ஃபேமஸ்னா நா தா ஃபெமஸ்
நீனா ஃபேமஸ்ஸா ஏ ஃபுட்டு அந்த மாரி கேக்குற
நாந்தா
ஃபுட்டு ஃபுட்டு கேக்குற
அ ஃபுட்டா ஃபுட்டு ஆ ஃபுட்டுல என்ன ஃபேமஸ் சிக்கன் அந்த மார்தா சிக் கன் அப் அப்புறோ இந்த ஷவர்மா அந்த மாரிதா ஃபேமஸ்சாகு
ஓஹோ ஓகே ஓகே
காம்போ அதிகமா தருவாங்க ஆமா ஜாஸ்தியா இருக்கு
ஓ
ஹலோ நைட் டைம்லதா கால்ல பாத்தனா ரேர் பத்தாது
ஓகே ஓகே இந்த மாரி இந்த ரெசட் அந்த மாரி
அது எப்டி சொல்றது
அது எப்டி சொல்றதுன்னா அது என்ன அந்த மாரி ஃபேமஸ்ஸா இருக்குமா
நீங்க சாப்புடுறதுல்லதான கேக்குறீங்க
ஆமா ஸ்வீட்ல கேக்குற
அதா
ஆ
இந்த வந்து எனக்கு புடுச்சுது பாத்தீங்கன்னா ரசகுல்லா இங்க ஃபேமஸ் பாத் பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட் மாரி இருக்குல்ல
டைமண்ட் மாரி பால்கோவாவா
பால்கோவா இல்ல அது காட்டு கச்சி எதோ சொல்வாங்க அது
ஓ ஓகே ஓகே
தமிழு வல்ல தெலுங்கு வல்ல நா இருக்கறதே வேஸ்ட்டு
ஓ நீங்க தெலுங்கா ஓகே ஓகே
ஹ்ஹ உங்களுக்கு தெரியாதா
தெரியாது தெரியாது
ஓ நா பேசுறதே கண்டுபுடிச்சிருவீங்கனு நெனைச்சே சீ நீங்க மொக்க உ
ஆ ஆமா ஆமா லைட்டா
அதா தெரிஞ்ச கதயாச்சே
உ உ
உங்களுக்கு ஏவ் துமே
காலேஜ் போறீங்களா
நாதா செகண்ட் இயர் படிக்கிறேன்னு சொன்னேனே
ஓ செகண்ட் இயர் படிக்கிறீங்களா காலேஜ் போலயா இன்னிக் ஏஉ
ஆ இல்ல
என்னாச்சி அவுஸ் தெரிலயா
ஆமா கொஞ்சோ கோல்டு ஜாஸ்தியா இருந்துச்சு நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்ல
ஓகே
செரி‌அதா ஆஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாத்துட்டு வந்தே
ஓகே ஓகே
ப்போனாலு எனக்கு டேப்லெட் மட்டு கம்மியா தர மாட்டறாங்க ஜாஸ்தியா தராங்க ஏனே தெரில
ஓ ஓகே
ஏ அந்த மாரி
ஏ ங்கனனா டாக்ட்டரதா கேக்கணு என்ன கேட்டா எனக்கு எப்டி தெரியு
அப்ப உங்களுக்குலா கோல்டு வந்தா நீங்க எவ்ளோ டேப்லெட் எடுத்துபீங்க
ஒரே டேப்லெட் தா கொல்டுக்தா
அப்பனா எனக்கு மட்டு ஏ எ சி டேப்லெட்டு
எதுக்கெட்தாலு பராசிட் மாத்ர அப்டின்னு ஒரு டேப்லட் பேராசிட் ஆ அந்த டேப்லட் போட்டா சரியாயிடு சேரியாயிடு
ஓ அப்பிடின் ஒண்ணு இருக்கு
ஆமா அப்பிடின் ஒன்னு இருக்கு
எங்க உங்க வீட்டான்டையா
எல்லா மெடிக்கல் ஷாப்ல எல்லா கடையிலியு இருக்கு அது ஃபேசிக்கான ஒரு டேப்லெட்
ஓ ஓஹோ அங்க எப்பிடி உங்க வீடு எப்பிடிருக்கு சிட்டி மாரியா வில்லேஜ் மாரியா
எ வில்லேஜ்தா இங்கெல்லா
வில்லேஜா
ஆமா ஆமா வில்லேஜ்தா
ஏ சிட்டி மாரி இருக்காதா
சிட்டி மாரி இருக்கா ஆனா கொஞ்சோ தூரம் போனா சிட்டி மாரி இருக்கு இங்க நாங்க வில்லேஜ்
வில்லேஜ்னா எப்பிடி சொல்றது ஃபுல்லா காடா
ஃபுல்லா காடு அப்பிடின் சொல்ல முடியாது அது ஒரு எடத்துல அந்த மாரி இரு காடா ஒரு காடு மாரியிருக்கு கொஞ்ச தூரோ போனா மத்தபடி இங்கெல்லா ஃபுல்லா வீடு மாரிதாருக்கு வீடுதா இருக்கு ஃபுல்லா நீங்க எதிர்பாக்கர அளவுக் க்ல்லா காடா இருக்குமான் தெரில அவ்ளோ இருக்காது அது ஒரதுக்கு போனா ஃபுல்லா காடுதா ஃபுல்லாவே காடாதாருக்கு
அப்ப நல்லா பேஸ்லா
நல்லா பேசலானா புரில அங்கெல்லா போனாவா
ஆ
ட்ட சோ அது கொஞ்சோ தூரம் போனாலே பேசுலாமே அங்க போனுன் அவசியங்கெடையா காட்டுக்கு
ஓ பேசா
ம்
அப்பாக்கு எப்பிடி இருக்கு ஒடம்பு இல்லங்க
ஓ
எனக்கு விலேஜேக்ல்ல
இல்ல நீங்க போய் இருக்கீங்களான்னு கேக்குறே
அ போயிருக்கே இந்த இந்த மாரி கோவில் கோவில சுத்த போதா அந்த வில்லேஜ் எப்படி இருக்குனு கொஞ்ச தெரியு
அ நீங்க பாத்த வரைக்கு எப்டி இருக்கு
சுத்தி மரோ செடி இருக்கு ஒரு கட கடக்கி போனாலே ந நல்லாத இருக்கு கடனா ரொம்ப தூர துரமா இருக்கு ரொம்ப கஷ்டொ
ஆமா ஆமா கட்லா தூர தூரமா இருக் கரெக்ட்
என்னா அங்க இருக்காங்களுக்கு பழகிட்டு இருக்கு அனா அந்த மாச் அ வாரத்துக்கு ஒரு நாள் ரெண் நாள் தா சாப்டவே அந்த மீன் அதுல்லா சாப்டவே ரேரா சாப்டுவாங்கு நினக்கிறே
அப்டிலா இல்ல சாப்பரங்க டெய்லி வந்து சாப்டுவங்க
அவளுக் ஈஸியா இருந்த அவங்க சாப்
சாப்பிடாதவங் வந்து வீக்லி டூ டைம்ஸ் அந்த மாரி சாப்டுவாங்க இல்ல ஒன் டைம் சாப்டுவாங்க சில பேர் சாப்படாமயு இருப்பங்க
சேர் சேர்
அ அது அவங்கள பொறுத்து நீங்க இப்படி இந்த தைலி சாப்பிடீங்களா இல்ல இந்த நாள் கணக்கு அதெல்லா பாத்து சாப்டுவிங்
ஹலோ
ஹலோ
அ அ நீங்க எப்டி டெய்லி சாப்டுவீஙகளா இல்ல நான்வெஜ்லா
ஆ டெய்லியுதா அந்த சாட்ர்டே மட் து சாப்டம இருப்பே
ஒகே
தா அதுவும் சாப்ட ஆரம்ச்சிட்டே
ஒகே ஒகே சேர் நா கட் பண்ட்டு கால் பண்றே
ஆ சேர்